ஹலோ ஆ ஆஹ வணக்கம் தோழி நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கன் தோழி
வீட்ல எல்லா எப்படி இருக்காங்க
இருக்காங்க தோழி அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா
அங்க எல்லா நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ப ஆ சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா
சாப்டந் தோழி
இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பு பத்தி பேசலாம் தோழி
சொல்லுங்க தோழி உங்களுக்கு எந்த தலைப்ப பத்தி பேசணுமோ நம்ம பேசலாம் தோழி
நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சொல்வ
சமைக்கறத பத்தி பேசுமா தோழி
தாராளமா பேசலாம் தோழி
கண்டிப்பா உங்களுக் புடிச்ச சமையல் என்ன தோழி. நீங்க என்ன சமையல் நல்லா சமைப்பீங்கன் தெரிஞ்சுக்லாமா
நா வந்து அசைவ சமையல் நல்லா சமைப்பே தோழி அதுல பாத்தீங்கனா அப்படின்னா எனக்கு அம் மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்
சொல்லுங்க தோழி மீன் வந்து எப்படி செய்யறது மீன் வந்து வேற ஏதாச்சு குழம்பு வைக்கறது
இல்ல நா வந்து பாத்தீங்கன்னா மீன் வருவல் மட்டுந்தா பண்ணுவே என்ன நாமாங்க வீட்டுல வந்து எல்லாருக்கு குழம்ப விட வறுவல் தா ரொம்ப பிடிக்கு அதனால ரஷ் ரசம் வச்சு மீன் வறுத்துருவங்க
வறுவல் எப்படி தோழி பண்ணுவீங்க
அது மசால்தூள் போட்டு எலுமிச்சம் பழ அப்பறம் தயிர் இதெல்லா கலந்து மீன்ல நம்ம தடவி வச்சு ஒரு ம நேரம் நம்ம ஊற வச்சு கப்புறம் நா வந்து போட்டு வறுத்து எடுத்துடுவ தோழி இதுதா சின்னதாதா நா பண்ணுவ
மாச என்ன மசாலாவ யூஸ் பண்ணுவீங்க
நா வந்து ஆச்சி மசாலா யூஸ் பன் என்ன
ஃபிரை மசாலா வா
ஆமாங்க தோழி வறுவல் மசாலாதா யூஸ் என்ன
அதுல என்ன தோழி புரிதல் இருக்கு புதுசா என்ன தோழி இருக்கு அது நீங்க கடையிலே இருக்கு வாங்குறீங்க
ஆமா நா வந்து அரைச்சு நா வந்து எதுவு யூஸ் உபயோக உபயோகப்படுத்த மாட்ட தோழி ஆ சக்திய நீங்க வந்து சக்தி மசாலாவ விட ஆச்சி மசாலால உங்களுக்கு வந்து அந்த சுவை வந்து நல்லா இருக்கு
ஆமா அப்படி நாங்க பாலம் வந்து அந்த மாதிரி வந்து மசாலாக்கள் எதுவுமே போடுறதுல தோழி எப்பவுமே பண்ணாலுமே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஆமாங்க தோழி அரைச்சிர தோழி இது வீட்டுல இருக்கிற மிளகாத்தூள் இருக் ஆ தொழுவி அரைக்கிறது அந்த மிளகாத்தூள்ளே எல்லாமே இருக் கு எல்லாமே கலந்திரு ஆனா அந்த மிளகாத்தூளு மஞ்சத்தூளு வந்து கலந்து இருக்குன்றுதுனால கொஞ்சோ லைட்டா மஞ்சத்தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ் போட்ருவ தோழி இஞ்சி கொண்டு பேஸ்ட் போட்டுட்டு லெமன் மட்டு லெமன் இருந்தா ஊத்துறது உண்டு இல்லனா ஊத்துறது இல்ல தோழி.
ம் தயிர் கலந்தது ருக்கமாட்டீங்களா
தயிரு கலந்துக்க மாட்டோ தோழி.
செரி செரிங்க செரிங்க அ
கலந்துபோந்தோழி
செரிங்க.
கலந்துப்போ மீனுக்கு வந்து அந்தளவுக் கலந்துட்டுருந்து கெடயாது அப்டியே போட்ருவே தோழி. போட்டுட்டு ட்ரைப் பண்றதுண்டு ம் நம்ம கடாயில என்ன ஊத்தி பண்றது கெடயாது தோழி. தவா வெச்சு வறுத் கொண்டு தோழி
அப்புடிங்களா செரி செரிங்க அது இல்லாம வேற என்ன சமயல் நீங்க பண்ணுவீங்க
நா அந்தள சமைப்பே தோழி அந்த அளவுக் என்ன சொல்றது நா நல்லா சமைப்போன்றளவுக்கு நம்மளுக்கு எங்களுக்கு அவ்ளவு வராது தோழி அவ சாப்புற மாரி சமைக்கிறது உண்டு தோழி எல்லாமே
செரி செரிங்க நீங்க சமைக்கிறதுலயே வீட்ல புடிச்சது ரொம்ப புடிச்சது என்ன சமயல்
சிக்கனு கொழம்பு தோழி சிக்கன் அ கோழிக்கொழம்பு
ஆ செரி செரிங்க சைவம் கி சைவ சமயல்ல
சைவ சமயல்ல வந்து சாம்பார் தோழி. ஏன்னா எ சாம்பாறுங்றது வந்து ஸ் செஞ்சு செஞ்சு கொஞ்சோ இப்போ ஒரு வருஷமா சமைக்கிறதுண்டு தோழி. அந்த ஒரு வருஷத்துல வந்து ச ஸ் சாம்பார் நெறையா வச்சிருக்குறது ஏனா வீட்ல இருக்கிறவங்களு சாம்பார் புடிக்கு அதனால சாம்பார்னா சீக்கிர செஞ்சுர்லா அவுங்களுக்கும் புடிக்கிறத் ன்ற ஒரு காரணத்துனாவே சாம்பார் வக்கிறது தோழி.
ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி நா பாத்தீங்க அப்டின்னா ரசோ நல்லா சமப்பேன் தோழி. அது இல்லாம ஸ் ஆ நா வந்து எல்லாமே மி மிக்ஸில அரச்சுதா நா வப்பே தோழி நம்ம தக்காளி தக்காளி அ ஜீரகம் ப்ப பூண்டு அப்றோ பாத்தீங்கன்னா மெளகு கருவேப்ல ஒரு ரெண்டு கொத்து இதல்லா போட்டு ஃபஸ்ட் நல்லா அரைச்சுக்ணூ இதுலே அடுத்து என்ன ஊத்தீங்க புளி வந்து பாத்தீங்கனா வேணுனா அ ஜார்ல மிக்ஸிலே போட்டு அரச்சிருங்க இல்லாட்டி தனியா கரச்சி எடுத்து வச்சிக்கோங் ப்றோ எண்ண ஊத்தி க வரமெளகா கருவேப்பில கொஞ்சோ போட்டு நம்ம அரைச்சு வச்சது ஃபுல்லா போட்டுட்டு தண்ணி கொஞ்சோ லைட்டா கலந்துட்ணூங்க கலந்து விட்டதுக்கப்றோ ஆ இன்னு கொஞ்சோ அந்த இது ரச பொடிருக்கில்லைங்ளா அதுமே நா ஆச்சி தா யூ ஆச் பயன்படுத்துவ ஆச்சில போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சோ கொதி வந்ததுக்கப்றோ கொஞ்சோ தண்ணி ஊத்தி புளி தண்ணிய ஃபுல்லா கரச்சு ஊத்திருவங்க
எதனால தோழி எல்லாமே நீங்க மஸ் அந்த மசாலா கடைலமருக்ற மசாலாவோ வ பயன்பட்
கடையிலருக்கிற மசாலா தா தோழி அதிக நா யூஸ் பண்வே ஏனா நம்ம வீட்ல வந்து ஒடம்புக்கு நல்லதுங்கிறத விட நம்ம எந் து கம் எத் எது யூஸ் பண்றோ அப்டிங்றது தான தோழி இருக்கு நம்ம எல்லா நாளும் அது யூஸ் பண்ணப் து லீங்களா
ஆ நிக்கிறே நீங்க மீன் வறுவலுக்கூ அது பயன்பத்றீங்க ரஸத்துக்கூ பயன்படுத்திக் ரஸ் ஆ நமக் பழோ வெக்கணூனாவே அது நார்மலா புளி தண்ணி வச்சு வி தோழி அது நார்ம் சாதார்ண ரஸ டோன்ற மாரிதா இருக்கூ இப்ப நம்ம வந்து கல்யாண வீட்டுக் போறோ கல்யாண வீட்டுக்கு போறப்போ து ஒரு வெளியே போறப்போதா அந்த மாரி ரசம நம்ம சாப்பிடுவோ மசாலா போட் ரசமே ஆமாங்ளா அஷ் ஹோட்டல் போறப்ப கூட நாங்க வெளியே சாப் புறப்ப மசாலா சாப்பிடுறோன்னா அது ஓக் அது சரி தோழி ஏனா ம ஓட்டல்லந்து மசாலா போடுவாங்க அது போடுவாங்க இது போடுவாங்கன்னா அது வந்து வேற வழியில்ல நம்ம சாப்றோ வீட்டு சாப்பாடு ஏன் சொல்லி சொல்றாங்க வீட்டு சாப்பாடு
ஏனா நா வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டு தா ஆ சரிதாங் தோழி நா வந்து முன்னாடிலருந்தே பாத்தீங்கன்னா நா மசாலா தூள் யூஸ் பண்றது நமக் அளவா தா நா யூஸ் ஆ உபயோகப் உபயோகப்படுத்துவே அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆச் அந்த ப்ரா அந்த ஆச்சிங்கிறதுலருந்து தா நா யூஸ் பண்ணுவேங்க அரச்சு வெக்கிறது நம்ம கைப்பவ் வ் மான எது யூஸ் ஆ உபயோக உபயோகப்படுத்த மாட்டே எதனால அப்டின்னா நம்ம டைம் சேவ் பண்ணிக்லால்லைங்க் அ அந்த ஒரு காரணத்துனால அதில்லாம நீங்க அது போட்டீங்க அப்டீனா நீங்க எல்லா நாளுமே நீங்க ரச வெக்க மாட்டீங்க ப நானுமே பாத்துக்கோங்க எல்லா நாளுமே ரச வெக்க மாட்டே நான்வெஜ் ஆ அசைவ சாப்பாடு சமைச்சா மட்டுந்தா நா வந்து ரச வெப்பே அதிகமா
எனக்கது புரியுதுங்க தோழி என்னோட என்னோடக் கருத்து என்னன்னா நம்ம வந்து ஒ நம்ம வெளிய ஸ் சாப்படுறப்போ எப்படியாச்சூ அவுங்க கலக்குறாங்க டேஸ்டுக்காக கலப்பாங்க கண்டிப்பா நம்ம சுவையா இருக்கணுன்றது கலக்கிறது வந்து உண்டு அத நம்ம வீட்டல சாப்படுறது நம்ம எப்பவுமே ப பழம் வந்து எல்லாருமே சொல்றது வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடுனா கண்டிப்பா சாப்டணு ஏன்னா வீட்ல வந்து நம்ம எதுமே போட மாட்டோ ஏனா மொளகாதூள் கூட நம்ம கடையில வாங்கற மொளகாதூள் போட மாட்டோ ஏனா அது எல்லாமே தனியாதூள் அது இது எல்லாமே போட்டு அரை இருப்பாங்கள நம்ம அம்மாட் அம்மாங்க இத தா அரைக் மோத அது இருக்க சுவ வந்து சுவ கம்மியா தா இருக்கு வீட்ல செய்றப்போ நம்மளுக் அந்த அளவுக்கு வரணுனா அது கஷ்டம் தா ஏனா எல்லாமே யு போட்டா தானே வரும்ன்ற மாரி ஒரு இருக்கு ம்ச் நம்ம சாப்புறப்பவே நமக்கு அந்த மாரி அண்ணா எனைக்கின்னா நீங்க சொல்றிங்க எனைக்கின்னா ஒரு நாள்ன்றிங்க நா என்ன சொல்றனா நா என்னோட கருத்து என்னனா இந்த மாறி செய்றப்போ நல்லதுல்ல நீங்க ஏன் வந்து இதுதெல்லா பயன்பட்
செரிங்க தோழி நம்ம திருத்திக்கலா இப்போ நீங்க வந்து தனியா மசாலா அரச்சு நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படி அரச்சிங்கனா அது எந்த மாரி பொருள் போட்டு நீங்க அரைக்கிறீங்கன்னு சொன்னீங்கனா
ஆஹ் நீங்க மாப்பீங்க ஆஹ் கண்டிப்பா ப்பச்சுன் சிக்கன் குழம்பு வக்கிறனா நெனச்சுக்கோங்க தோழி கோழி கொழம்பு வெக்கிறப்போ நா என்ன பண்ணுவேனா பட்ட கிராம்பு
எல்லாதுயும் அரச்சு ம் பட்ட கிராம்பு தனியா உம்
புளி காஞ்ச தொங்க காஞ்சத் ங்க வந்து ஒரு கொஞ்சமா கட் பண்
காஞ்சு தேங்கானா தேங்காவ நீங்க வெயில்ல நல்லா உளற வச்சு
ஏ ச இல்ல தோழி காஞ்ச தேங்காவே சொல்லுவாங்கள்ள தம் உம் காஞ்ச தேங்கா கடைல விக்கூல்ல தோழி
ஓ இல்ல நா கேள்விப்பட்டதில்ல தோழி அதனாலதா கேக்கிற
அது ஆமா தொடது அது பலம் வந்து இது கண்டிப்பா கா காஞ்ச தேங்கா வந்து ஏதோ த அது ஒன்னு சொல்லுவாங்க தோழி அத நா வந்து காஞ்ச தேங்கான் சொல்ற அதனால உங்களுக்கு புரியாம இருக்கலா நீங்க வேணா கேட்டு பாருங்க கடைல ம் அது கெடைக்கு அந்த தேங்கா வந்து குடுத்துருவாங்களு கொப்பரதேங்கா ஆ அ அந்த தேங்கா இது தனியா சோம்பு அதெல்லா போட்டுட்டு நல்லா வருறுத்துருவே தோழி கொஞ்ச லைட் கொஞ்சமா எண்ண ஊத்தி வ திருவ தோழி வற்த்துட்டு தனியா வச்சட்வ வரமெள்கா போட மாட்ட தோழி
சேரி சொல்லுங்க ஆஹ்
தனியா வெச்சிட்டு நம்ப வந்து நம் கோழி கொழம்பு வெக்றதுக்கு என்னென்னா அடுப்புல எண்ண ஊத்திட்டு லைட்டா சோம்பு மட்ட போடுறது தோழி சோம்பு மட்டோ லைட்டா போட்டுட்டு அப்புறம் வெங்காயோ தக்காளி எல்லா வந்துங்னகதுக்கப்ரோச் சிக்கன இந கோழியின் தனி போட்டுறுவேன் தோழி போட்டுட் பஞ்சுத்தூளூ மொளகா இப்டி எல்லாமே கலந்த முலகாத்தூள் வீட்ல அரைக்களா அந்த மொலகாத்தூல் தா போற்றதுன்ட்டு போற்றதுன்னு நல்லா என்னேப் பிரிஞ்சு வந்து து அந்த அந் தண்ணீர் கொளத்துல அந்த நீச் தண்ணீல்லா போன கப்றம் தண்ணி கொஞ்சோ இன்னூ தண்ணீ ஊத்தி நம்ம அரச்ச மசாலா இருக்குல தொழி அது எத்துப் போட்ரேன் தோழி அவ்ளோதான் தோழி மசாலாண்டுருது வேறே எதுமே கெடையாது தோழி இது வீட்ல போ அந்த மா இந்த மாரி மசாலாப் ஒரு ரண் எல்லாம் குழம்புக்கு நம்ம மட்டன் செஞ்சாலுமே அப்டிதா பீஃப் செஞ்சாலுமே அப்டிதா எந்தெக் கலை அதுக்கு ஏத்தே மாரி ஒரு ஒரு மசாஜா மசாலா அதே மசாலா தா போற்றது உண்டு எனா ஆஹ் நான்வெஜ் ஜின்றப்போ ஏனா அப்டி போன் மசாலா போட்டதா வந்து நல்லதுனு சீக்கிரமா டைய்யிஷன் ஆகுன் சொல்லி நம்பள் சீக்மா ஜீர்ண ஆகுற்துக் உதவு மப கட மசாலான்ரது வந்து அவுங்க என்ன செய்றாங்களோ எப் ப்ப செய்றாங்கோ ஏ நம்முக்க இப்ப இருக்குற காலகத்துருல அத்தா நல்லா இருக் எனுக்குமே வந்து கடைல சாப்ட்டாதா புடிக்கு நா சொல்றேல்லே இப்ப நம்ப கடைல சப்டு நல்லார்க்கு சுவையாருக்கு இந்த கயல போய் சாப்புண்ணு அது வந்து ஒரு ஒரு மேபி ஒர்கு செல்லு ஒரு மாசத்த ஒரு நாள் சாப்ட்டாமுமே ஒரு ரெண்டு மாஸ்த்துக் ஒரு வாட்டி சாப்ற்றது அது ஒ நல்லது தோழி ஒடம்புக் து நம்ப மஸ் அ சேத்ததுட்டே இருந்தாலுமே பசங்களுப ஒங்கள்க்கு பசங்க இர்ந்தாலுமே அவுங்குளுக்குமே அந்த நல்லா அந்த சுவ வந்து நாக்ல ஒட்டிச்சினா அதேதா கேப்பாங்க
ஆமாங்க ஆமாங்க ம்
இப்டிதா இருக்கு வீட்ல இப்டிதா சாப்படணு இதா பழக்க வழக்கோ நீங்க சொன்னிங்கனா அவுங்களுக்கு புரிதல் வருன் நா நெனைக் கற தோழி
புரியிது புரியிது தோழி நீங்க சொன்னதுல நறைய விஷ்யோ நல்ல விஷ்யோ இருக்கு நா நல்ல விஷயத்த கண்டிப்பா எடுத்துக்கிறே தோழி
நீங்க சமைக்கிறப்போ இனிமே வந்து வெளிய வந் து இந்த மாரி மசாலா வாங்காம கரம் மசாலா கூட யூஸ் பண்ணாதிங்க தோழி கரம் மசாலானு ஒரு பேக்கெட் பண்றாங்க அது நானுமே பாத்துருக்க அதெலா போடாம இப்ப எதுமே போட்டுப் போட்டு சமைக்கிறதெலா ப பசங்களுக்குன்றதுல என்னோட கணவருக்கே வந்து அப்டி போட்டு போட்டு சாப்ட்டு கடைல சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டுதா கிட்னில ஸ்டோனே வந்துச்சு தோழி ஆமாங்க தோழி நா அதுக்கு முன்னாடி வந்து நா அம்மா வீட்ல சமைக்க மாட்டே இங்க வந்துக்கப்புறோ அவர்க்கு அப்டி இருக்கறதாலதா இப்பமே சமைக்கிறது உண்டு வீட்ல சமைக்கிறப்ப இதெல்லா வந்து அவாய்ட் பண்ற தோழி எதுமே போடறது கெடையாது நம்ம நார்மலா வீட்ல எப்டி சமைக்கிறோ அதுவே நல்லாதா தோழி இருக்கு எனக்கு புடிச்சிருக்கு நம்ப சாப்புல்லா நம்ம அழகா வந்து சாப்ட்டா உங் நம்மளுக் ஒடம்பு நல்லாருக்கனு தோழி ஃபஸ்ட்டு
சேர் நீங்க வாரத்துக்கு எத்தன நாள் தோழி அசைவம் சமைப்பிங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான இல்ல மத்த நாள்ல எடப்பட்ட நாளுலயு நீ சமைக்றீங்ளா
இதா டெய்லி அ தினமும் சமைக்கிறது உண்டு தோழி
தினமு சமைப்பீங்ளா
தினமுனா ஒரு நா இப்போ எப்டி சொல்றது தோழி இன்னைக்கு எதாச்சு ஒரு கொலம ஆ ஹ அப்டி கெடயாது தோழி ஆஹ் அப்டி வந்தில்ல எல்லா நாலு சமை கிறதுண்டு எனா கணவருக்கு வந்து அசைவமும் தே சாப்டொணா அந்த மாய் தோழி டெய்லி சாப்டணு தினமு சாப்புடணுன்ற அது கட்டாயமா சாப்புடணு அவுரு அந்த மாரி ஒரு முட்டையான ஒரு முட்ட கூட சாப்ட்டுடணு தோழி இப்ப இன்னைக்கு கறி கொழம்பு இப்பிடி கவ்ண்ச்சிப்போ மொத நாளைக்கி சாம்பார் வச்சு மீன் வருத்துருவோ நாளைக்கு மீன் குழம்பா இருக்கு ஆமாங்க கொதுதையா ரசம் வச்சு கறி தொக் செய்ற மாதிரி இருக் அ ச் அந்த வாரத்துல வந்து எப்பவ்மே நடக்கற மாரி இருக்கும் தோழி எதாச்சு எப்டியு எதா ச்சு எப்பயாச்சு தான் தோழி நம்ம செய்யாம இருக்குறதுண்டு
ஓ செரிங்க செரிங்க தோழி செரிங்க தோழி நிறைவா மீன் வகைல கருவாடு வகை எல்லாமே செய்வீங்களா தோழி
உம் கருவாடு செஞ்சிருக்கே தோழி கருவாட்டு கொழம்பு சொல்றீங்க
ஆமாங்க கருவாட்டு கொழம்பு வறுவலு இதெல்லா
அஹ் கண்டிப்பா செஞ்சிருக்கோ தோழி கருவாட்டு கொழம்புக்குலா வெந்த மசாலம் போறதுண்டு இல்ல தோழி தக் நம்ம எப்பவ்மே வந்து இந்த இது போட்டுட்டு எண்ண ஊத்திட்டு தக் ஆ இது போட்டுட்டு ர வெங்காயொ வெங்காயொ பச்ச் மெளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
செரிங்க தோழி செரிங்க தோழி
கடேல வாங்காதது இருக்கும்ல தோழி நீங்க வீட்லே அறுச்சுக்கோங்க ஆஹ் பண்ணிட்டு அது போட்டு கம் ஆகிரு தக்காளியு போட்டுட்டு நல்லா நல்லா வந்து மக்னது அந்த மக்ன வாஸ்ன வந்து நல்லா ஒரு நல்ல ஒ திக்கான கன்சஸ்ட் வரவு தோழி நல்லா கொலகொலன் ஆனகப்புறோ அதல்லா புளி தண்ணி கரச்சு ஊத்தி ஏ நல்லா கொதிச்கப்றம் கருவாடு போடுணு நல்ல வாசனையா நல்லாரு ஆ தோழி அதுக்கு எதுமே போட்றது கெடையாது தோழி கருவாட்டு கொழம்புக்குலா இப்ப நான் வென் வெய் இதுக்காக தா சிக்கனு, மட்டனு, பீஃப் எடுக்கும் போது மட்டுந்தா வந்து அந்த மசாலா ஒன்னு சொன்னல்ல அது அரச்சு ஊத்தறதுன்ட்டு
ஆஸ் செரிங்க தோழி செரிங்க தோழி
பண்றல்ல தொழி என்ன சாம்பார் வச்சாலுமே சாம்பார் பொடி போட்றது கெடையது ரச வச்சாலுமே ரசம் போ